வணக்கம் தோழி வண கும் தோழி
நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்க தோழி நீங்க நல்லாருக்
உம் நல்லாருக்கே தோழி இப்பதா உடற்பயிற்சி எல்லா மேற்கொண்டுட்டு இப்பதா உக்காந்துட்ருக்கே உடற் பயிற்சிய பத்தி பேசலாங்களா அதனால என்ன நன்மைகள்ன்ட்டு அதாது காலைல வந்து நம்போ ஒடம்பு நம்ம படுத்துட்டு நைட் எல்லா நம்ம தூங்கிட்டு இருக்கோ இல்லிங்களா அப்போ வந்து நம் அப்ப வந்து நரம்புகள்லா வந்து செயல்படாது செயல் படாதுன்னா இப்ப நம்ப வந்து சாமான் கழுவும் போது கைய மடக்கறோ அப்ப செயல்படு ஆ கால்ல நம்ம பெடல் பண்ணும் போது தையல் மிதிக்கும் போதோ இல்ல துணி தொவைக்கும் போதோ ஏதோ ஒரு இது வரும் கண்டிப்பா அதனால அப்போ செயல்படு இப்ப நம்ம நைட்ல தூங்குறதுனால எல்லா உறுப்புகளு வந்து அமைதியா நம்ப ரெஸ்ட்டு குடுக் குறோ அதுக்கு ஓகேங்களா இந்த ரெஸ்ட்டே வந்து குடுத்துட்டே இருந்தாலு அதுக்கான செயல்பாடு நம்ப அதிகபட்சத்துல நம்ம குடுக்காத பட்சத்துல அது செயலிழப்ப வந்து கொஞ்ச கொஞ்சமா எழந்துடு அதனாலதா வந்து இந்த எக்சசைஸ்ன்றத கண்டுபிடிச்சாங்க உடற் பயிற்சி வந்து எவ்ளோக் எவ்ளோ நம்ம உடற்பயிற்சி காலையில அட்லீஸ்ட்டு ஆ இன்னைக்கு ஒரு மண்நேர போய் ஜிம்முக்கு பண்ணலன்னா கூட பரவால்ல ஆம் ம்பளைங்களு சரி பொம்பளைங்களு சரி காலைல இந்த கை கால் அசச்சிட்டு ஒரு பத்து நிமிச ஒரு எக்சசைஸ் பண்ணிட்டு குனிஞ்சு குனிஞ்சு ஞ்சி எழுந்துட்டு ஒரு கால் கே ப்ளக்சிபல் பண்ணிட்டு ப்ப ரொட்டேஷன் குடுத்துட்டு செய்யு போது அந்த வேல வந்து நெஜமாவே நல்லாவே முடியு நீங்க எக்ஸ்ஸைஸ் பண்றீங்ளா டெய்லியு
நா வந்ட்டு இப்பதா தோழி ஆரம்ச்சிருக்கே தெனமு செய்றத்துக்கு
இல்ல நீங்க ஏதாது டூல்ஸ் வச்சிருக்கீங்களா வீட்ல
அதெல்லா எது வச்சில்ல தோழி
உம் எந்த மாரி செய்வீங்க உடற்பயிற்சிகள் நீங்க
அதாது இந்த வலைத்தளங்கள்லா வரு இல்லயா அந்த மாதிரி அதெல்லா
அப்டிங்களா வயிறு கொறைக்கறதுக்கு எப்டி பெள்ளி கொறைக் கிறது எப்டி தொடயில்ல சத இருந்துச்சினா எப்டி அந் ந்த மாரி பாத்து பாத்து யூடியூப்ல பாத்து செய்றீங்ளா
ஆமாந்தோழி அப்டிதா
சரிங்க சரிங்க சரிங்க தோழி அ வேற என்னல்லா உங்களுக்கு உங்களுடைய ஹாபில்லா சொல்லுங்க நீங்கல்ல என்னப் பண்ணுவீங்க காலைல எழுந்து உஹ ஒர்க் நாளைக்ல்லா உங்ளோட பொழுதுபோக்ல இது நா கண்டிப்பா செஞ்சிருவே இது என்னால பொழுதே போக்க முடியாதுன்ற மாரி இருக்கு இல்லைங்களா அந்த மாரி இருந்தா சொல்லுங்க
அது இப்ப வந்துட்டு ஆஹ் நா காலைல அந்த ஒரு ஜூஸ் ஒண்ணு குடிப்பந் தோழி அது அந்த நெல்லிக்கா காலைல ஜூஸ் குடிப்பே அது அது இல்லாம அஹ் அது எல்லாமே எனக் வந்து அது கண்டிப்பா அது குடிச்சே ஆகுனு எப்டி இருந்தாலு
ஆஹ் நல்லது அந்த நாளே போகாது தோழி உங்க பக்கத்துல ஃபேனு இருக்குற மாரி இருக்கு ஃபேன் பக்கத்துல பேசாதீங்க அது கேக்ல
ஆ நீங்க சொல்லுங்கத் தோழி ஒங்ளோட இ து
என்னுடையதா ஹாப்பியா தோழி காலிலே எழுவ எழுந் து டிஃபன் செய்வ அதுக்கப்றோ சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரோ காலி கீ அஞ்சுமணி இங்க ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்த லஷ்மிங்க எக்ஸ்சைஸ் பண்ணு கொஞ்ச நேரொ அப்றோ வந்து யோகா பண்ணுவே எனக்கு அந்த பழக்கோ இருக் கு யோகா மூச் பயிற்சில்லா பண்ணுவே அது பண்ணிட்டூ ஆ வாசல் எல்லா பெருக்கிட்டூ அத் ஒர் எக்ஸ்சைஸ் பண்ணுவே மீ கோலம் போட்டுட்டு மறுப் இப்பிடி வந்து டிஃபன் செஞ்சிட்டு பசங்குளுக்கிலா டிஃபன் போட்டுட்டு ஹஸ்பன்டுஸ் டிஃபன் போட்டுட்டு
ஆ சொல்லுங்க தோழி
அப்றோ வந்து ஆ கொஞ்ச நேரோ எனக்கு எனுக்கா நேரோ கொஞ்ச நேரோ பாட்டு கேட்பே தோழி எனுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷ் தியோ யாருமே இல்லன்னா நல்ல பாட்டு இளயராஜா பாட்டு வச்சிட்டு இளயராஜா பாட்டெல்லா கேட்டுட்டு நல்லா கொஞ்சொ நேரோ வேல செய்வே தோழி வீட்டு வேலைகெல்லா என்னன்ன இருக்கோ துணி துணி இருக்கும் போதிஸ் சாமான் கழுவ்ம் போதுலா நல்லா பாட்டு போடுவே பாட்டு போட்டு கொஞ்சொனா நா டான்ஸ் ஆடுவே கொஞ்ச நேரொ நா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவே எக்ஸசைஸ் பண்ணிட்டே செய்வே ஆ கொஞ்ச நேரோ டான்ஸ் ஆடிட்டுருப்பே கொன்நேரொ காமடி பாத் சிரிச்சிட்ருப்பே என்னெயெ கொஞ்சொ நல்லா சந்தோஷமா வச்சிப்பே ஒரு நாள்தா மூடியா இருந்தாலு அ என்னதா நாள்ல அந்த மாதி இந்தாலு நம்ம அந்த நாள வந்து நல்ல மகிழ்ச்சியா வச்சிக்றது நம்பளோட பொறுப்
ஆமாங் தோழி ஆமா கண்டிப் ப
நம்பல யாரூ மகிழ் சி வச்சுக் மாட்டாங்க நம்ம நம்லே வச்க்கிட்டாத்தா போ உண்டு அதுனால நானு எதிர்பாத்து தோழி எத கெடக்லிங்க யாரூ நம்மல மகிழ்ச்சியா வச்சிக் மாட் பா தேக் அதுனால நா என்ன என்னியே சந்தோஷ்மா வச்சுப்பம் தோழி ஒரு மண்நேர்னா கூட நா நானே எல்லாத் காமடி பாத் சிர்ச்சிட்ருப்பே நானே எதுனா சொல்லி சிரிச்சின் இருப்பே கண்டிப்பா நானே எதுனா பண்ணிட்டுருப் பே எதுனா ஒன்னு ஒரு வேல எதா சும்மால்லா இர்க்க மாட்டே தோழி நென்னாலு சும்மாவே இருக்கும் முடியாது பயிர்ச்சிதானே எதுனால் நாங்க சின்ன சின்ன விஷ் ஷ்யங்கல்ல ஒரு ஒரு ஒரு ஒரு விஷ்யங்கல்ல அந்த சமையல்ல என்ன பண்லான் ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணுவே இன்னிக்கி என்ன டிஷ் கரெக்டா பண்ணலான் சொ அது தோணிட்டு்ருக்கு எதுனா ஒண்ணு பண்ணிட்டே பண்ணு இது பண்லாமா அது பண்லாமா அது க்கான பொருள்ளா தேடி தேகரிச்சு வெச்சுப்ப நானு
கண்டிப்பா தோழி நா கூட அ தினமும் வந்துட்டு ஒரு புது விதமான உணவு வந்து செய்யலான் சொல்லிட்டு வலைதளங்கள்ல பாத்து நா
ஆ ஆமா தோழி எனக்கூ வந்து இப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாருக் க்குதுங்க அந்த யூடியூபு அதல்லா வந்ததுல இந்து நெஜமாவே ரொம்ப நல்லாவே இருக்கு எ பாக்க பாக்க நல்லாவே இருக்கு அது ப இது இந்த மாரி இந்த ஓ இத்தன் நாள் இது தெரியாத போச்சி ப்டிதா செய்ணுமா அப்டின்ற மாரில்லா இருக்கு அது இந்த வெண்டக்கா கொழம்பு ஒரு நாளு பாத்து இந்த ஷெஃப்ஃபு வெங்கடேஷ் இருக்றார் இல்லிங்ளா அ அது பண்ணே நானு அதுப் பண்ணும் மோது நெஜமாவே நல்ல ரிசல்ட் தொழி ஒண்ணுமேல்ல இன்கிரீடியன்லா அதிகமா சொல்லவே இல்ல அவுரு தக்காளி அ வெண்டக் க்கா புளி வெங்காயம் இவ்ளுதா இந்த நாளே நாள்ல முடிச்ட்டாரு அவ்ளோ அரும்யா இஞ்ச்சு செய்யிற மொத மொற இருக்க பத் த்திங்ளா அது இன்னு சூப்பரான்ச்சி அவ்ளோவ ல்லாய் இ சொல்லவேல்ல க அப்டே நல்ல நல்ல நல்லெண்ணய நல்லா ஊத்திக்குங்க வெங்காய‌ சின்ன சின்னதா கட் பண்ணி வெங்காயத்த நல்லா போட்டுட் ட்டு மூனே தக்காளி இல்லன்னா ரெண்டு தக்காளி அத மட்டு அரிஞ்சி போட்டுட்டு நம்ப வெண்டக்கா இருக்குல்லிங்ளா வெண்டக்காவ சின்ன சின்னசா கட் கொஞ்சோ ஒரு நீளமா கொஞ்சமா கட் பண்ணி வதக்கி வதக்கி வச்சு ச்சுனு நம்போ கொஞ்ச க கருகலா வதிக்கி வஷ்ட் னா அத வதக்கி வைக்கும்போது நம்ம மீன் குழம்பு செய்றோம் இல்லங்களா அதே மெத்தட் தான் பண்ணிட்டு கொதிக்கும் போது அந்த வெண்டைக்காவ போட்டு கொஞ்ச நேர அதுக்கு லைட்டா வெந்துட்டா அந்த ட்ல எறக்கினுமா எறக்கிட்டு சாப்ட்டு பாத்த அன்னைக்கி நெஜமாவே அவ்ளோ டேஸ்டா இருந்துச்சு இதுல நம்ம என்ன பண்ணிறோ தேங்கா தக்காளி ஊத்தி கொஞ்ச கொழம்பு ஒரு மாரி பண்ணிடுறோ அவர் எல்ல தேங்காவே யூஸ் பண்ணல அவ்ள நல்லா இருந்துச்சு அந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றின்னு சாப்டதுக்கே அவ்ளோ நல்லா இருந்தது
ஆமா ந் அது வந்து ஸ் சில பேருக்கு வந்து கை பக்வம்னு சொல்லுவாங்க தெரியமா அதது ஆ அவங்க எப்டி சமைச்சாலும் நல்லா இருக்கு அந்த மாத்ரி
நல்லாதான் இருந்தது அந்நக்கி சொல்லுங்க
வீட்டுல வந்துட்டு அ எங்க பாட்டி வந்து சமைப்பாங்க அதாது ப்ச் வீட்டு்ல வந்து ஜாம எதுவுமே இருக்காது சும்மா அந்த தக்காளி
ஆ ஆமா ஆமா நீங்க சொன்ன மானே எனக்கும் ஞாபகம் வருது எங்க பாட்டி அதேதான் அதாவது நம்ம வந்து ஒரு கொத்தமல்லி இல்லன்னா கூட அது நல்லா இல்லன்ற மாரி ஃபீல் ஆயிடும் யோ ஒரு கொத்தமல்லி போலயே அப்டின்டு அவங்க அத பத்தில பீலே பண்ண மாட்டு தங்க த்தமெலியோ கரேப்பில ஏதோ இருக்கிற பொருள்ள மச்ச செய்வாங்க பாருங்க ஒரே மூனே பொருள் ரெண்டு பொருள் தாங்க இருக்கு அவ்ளோ அருமையா இருக்கும் குழம்பு தண்ணி மாரி மாத்ரி தா இருக்கும் அது அதிகமா அந்த கன்சிடன்சி கூட இருக்காது கொஞ்சம் கெட்டிமா கூட இருக்காது அது தண்ணிமாரி துல அப்டியே க கொதிக்க வச்சு ச்சு வச்சுருவாங்க அத ஊத்தின் சாப்ட்ட அவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம ஓடி ஓடி செஞ்சு அவ்வளவு மஸ் மசாலா கலந்து செய்றோ அப்ப கூட அந்த டேஸ்ட் வர்தல இது மாரி செஞ்சா கூட நல்லா இருக்கு ம் அதுதான் உண்மை
பச்சப்பயர்ல பச்சப்பயிரல குழம்பு வப்பாங்க தோழி தெரி உங்களுக்கு
ஆ தெரிது தெரி பச்ச வெள்ள இன்னொனூ பச்ச பயிர ஊற வச்சுட்டும் செய்யலாம் அப்டின்னா வருத்துட்டும் செய்யலாம் நீங்க வருத்துருங்க இன்னும் பெட்டரு இப்ப உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்ல நீங்க மறந்துட்டீங்க அப்டின்னா ஆ அத பச்சப்பயிற வந்து வருத் துருனு வருறுத்துட்டு அ கொஞ்ச நாள் வருறுத்துட்டு நீங் குக்கர்ல போட் விட்ருங்க வருத்துட்டு தக்காளி ரெண்டு தக்காளி பத்து வெங்காயோ சின்ன வெங்காய நல்லா உரிச்சி போட்டுக்குங்க நெறைய வெங்காயொ போடுங்க ப அத்து து போட்டுட்டு நல்லா எப்டி சொல்றது அ நீங்க எத்தன விசில் உடுவீங்கக் மேசிமம் ஒரு பருப்புக்கு
நா வந்து து நா குக்கர் வந்து நா யூஸ் பண்ண மாட்ட பயன்படுத்த மாட்ட தோழி எனக்கு வந்து அது ஒரு மாரி சொல்லுவாங்கல்லியா
ஆ கரக்டு தா ஏனா ஓரு சில விஷயத்துக்குலா வந்து குக்கர் யூஸ் பண்ணிதா ஆணும் ஏனா இது நீங்க ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாது ரொம்ப நேரம் வேகும் அது நீங்க ஊற வைக்காம பச்ச பயி ஊற வச்ச பச்ச பயிறு வந்து உடனே வெந்துடும் அது ஒண்ணு பிரச்சன கெடையாது ஊற வைக்காத பச்ச பயிர வந்து நீங்க வறுத்துட்டு செய்யறதுதா அந்த தா குக்கர்ல ரெண்டே விசி ல் விட்டுட்டீங்கனா நல்லா இருக்கும் நீங்க காஞ்ச மொளகா இலனா பச்ச மொளகா நீங்க மொளகாதூள் போடணுனு அவசிய இல்ல காஞ்ச மொளகா இல்ல பச்ச மொளகா போட்டு நீங்க எப்பமே பருப்பு கடையிற மாரி கடைஞ்சிட்டு தாளிச்சிருங்க தாளிப்பு வந்து ரொம்ப நல்லது எண்ண போட்டுட்டு வெங்காயொ இந்த கடுகுலா போட்டு லாஸ்ட்டுல தாளிப்பு போட்டு கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு மூடி உட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கலிச்சி அதுக்கப்புறொ கலறி விட்டுட்டு சாப்புடுங் பாருங்க அவ்வுளோ சூப்பரா இருக்கும் நெஜமா அவ்வுளோ டேஸ்ட்டாவு இருக்கும் அவ்ளோ அருமையாகவும் இருக்காது உம் உம் கண்டிப்பா ஒரு டைம் பாருங்க டிஃபனுக்கு வந்து ஒரு நாள் பச்ச பயிரு கொலம்பு செஞ்சி பாருங்க அது அதோட டேஸ்ட்டே வேற மாரி இருக் க்கு நெஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க அந்த பச் பச்சபயிரு என்ன சிறு பாசி பருப்பு இருக்கு இல்லிங்களா பாசிப் பாரு பாசி பயிரல செஞ்சி பாருங்க அத செஞ்சு பாத்துட்டு ஒரு நாள் எனக்கு சொல்லுங்க அது எப்டி இருக்குதுன்ட்டு
ம் கண்டிப்பா தோலி கண்டிப்பா
தோலி நன்றி தோலி நம்ளு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது நன்றி தோலி